ஆ கேக்குது நானே நானே குளிரா இருக் க்கற எடத் போனல்ல
ஆ சொல்லு
ஆ அந்த எடத்துல நெறைய ரோஸ் எல்லா பாத்தே பிங்க் கலர்ல ரோஸ் பாத்தே ஒயிட் கலர்ல ரோஸ் பாத்தே எல்லா சூப்பரா இருந்ச்சி அதுக்கப்புறோ ஒரு சின்ன பூவு சின்னதா நடுவுல எல்லோ கலரு அத சுத் த்தி ஒய்ட் கலர்ல பெட் ட்டல்ஸ் வந்துருஞ்ச்
நீ ஸ்டிரி போட்டிருந்தேல்ல நா பாத்தே
சி ஆ அதுக்கப்புறோ ஒய்லட் கலர்ல பூ பாத்தே கலர் கலரா இருந்துச்சி பூவு சூப்பரா இருந்துச்சி அதுக்கப்புறோ வாங்கவா கார்டன்ல கார்டன்ல எல்லாதியு பாத்தே
அதுக்குள்ள எவ்
அத பிக்கவல்ல கூடாது நெனைக்கிறே என்னது
உள்ள போணுனா எவ்ளோ அளவ் பண்ணுவாங்க அமௌண்ட்
உள்ள போனுன்னா ஒரு நூறு ரூவா நூறு ரூவாயு நூத்தம்ப ரூவா அப்பிடி வரு
ஓராளுக்கா
ஆ அந்த மாரி வரு அதுக்கப்புறோ நாங்க அங்க போயி ஒரு ஒரு டீ குடிச்சோ அங்க போனா அந்த குளிரா இருக் க்கிற எடத்துல வந்து டீ வந்து ரொம்ப பேமஸ் தான சேரி டீ குடிக் க்கனத்தா தெரிஞ்ச ஒரு கட இருக்கா அங்க வந்து டீ சூப்பரா இருக்கு அப்பிடின் சொல்
அந்த எடத் த்துல தெரிஞ்ச கடையா
ஆமா அங்க வந்து அந்த கட பூட்டிருக்கு பக்கத்திலியே இன்னொரு கட இருந்துச்சி அந்த கடையில போய் டீ குடிச்சா கேவ வலமா இருந்ச்சி ஆமடி என்னது அப்புறோ அ என்னது நாங்க என்ன பண்ணோ எல்லாரு குடிச்சாங்க எல்லாரும் அப்பிடியே அட்ஜஸ் பண்ணி அப்பிடியே மூஞ்சிலே காட்டிக்காம நல்லா இல்லன்றத காட்டிக்காம அப்பிடியே எல்லாரு குடிச்சுட்டு இருந்தாங்க புடிக்கவே இல்ல குடிக்கிறதுக்கு நா அப்பிடியே எங்க அத்தாட்ட குடுத்துட்டே
எவ்ளோ அதுக்கு அதிகமா இருக்குமே
ஆமா இருவத்தஞ்சு ரூவாயோ எவ்ளவோ
அவ்ள தானா
தெரியல கரெக்டா தெரியல நா அப்பிடின் நெனச்சிட்டு இருக்கே என்னென் தெரியல எனக்கு
நெ
காசல்லா யாரு பாக்கறா வாங்கி தந்தாங்க குடிச்ச ஆமா கரெக்டா நாங்க ஏ போட்டு போட்ல ஏறுவாங்கல்ல சேரி போட்ல யாரலான் போறோ கரெக்டா மழ பெஞ்சிருச்சு மழ பெய்ய ஆரம்பிச்சது இதெல்லா நிறுத்தி வச்சிட்டாங்க போட்ட தண்ணிக்குள்ள விடுறதெல்லா நிறுத்தி வச்சிட்டாங்க அதுக்கப்புறோ ஒரு ஒரு மணி நேரம் அந்த மழ அந்த மழையில ஒரு ஓரமா ஒதுங்கியே நின்னோ
அ அப்புறோ போனீங் ங்கலா
போல அதுக்கப்புறோ டைம் ஆயிருச்சி எங்களுக்கு சேரி இங்க போறதுக்கு வேற ஏதாவது கார்டனாச்சி போலா அப்பிடின் சொல்லிமுட்டு அங்கிருந்து கெளம்பிட்டோ போட்லயே போல
இந்து இது மெஹந்தி கிளாஸ் குரூப்ல சேந்துருக்கதான
ஆமா
அது ஒனக்கு வந்துருச்சா
இல்ல அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்ப சொன்னாங்கல்ல
ஆமா
அனுப்பனியா
டி நா மறந்தே போயிட்டேடி இருவத்தி நாலு மணி நேரக்குள்ள அனுப்பனுனாங்க
அ
நா அதுப் ஸ்டேட்டஸ் போனதுக்குப்புறோ தா நெயாபகமே வருது எனக்கு
நாயி நா வந்து எங்க மறந்து போயிருவனோன் சொல்லி மோட்டு அலாரம் வச்சிட்டே அலாரோ வச்சதுக்கப்புறோ கரெக்டா பதினொன்னே ரெண்டுக்கு நா வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருந்தே பதினோரு மணிக்கு அலாரோ வச்சி ஸ்கிரீன்ஷாட் எடுத் த்து பதினொன்னே பதினொன்னுக்கு ஆ பதினொன்னு ஒன்னுக்கோ பதினொன்னுக்கோ என்னமோ அமுச்சிட்டே ஆனா அதுக்
ஆ அதுக்கப்புறோ ஏதோ வந்துச்சா
அதுக்கப்புறோ எதுமே வரல
அந்த குரூப்ல அ து வந்ததே தன் திருப்பி திருப்பி வந்துட்ருக்கு
ஆமா அது என்ன அப்படி
அதா தெரில இதுக்கு முன்னாடி இந்த ஆறு கிளாஸ் இருக்குல்ல
ஆமா
அதோடது வந்துச்சு கரெக்டா நா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விட்டே பின் இனியு வந்துரே வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப் அதுக்கப்புறம்ந்தா ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சுதா இது கிளாஸ் ஸ்டாட் பண்ணாங்க இதுல பாத்தா இனி வீடியோவே வரல
வீடியோவாத சொல்லி கொடுப்பாங்களா
இல்ல இது வீடியோ காலயு பண்ணுவாங்க நார்மலாவு அணுப்பிவிட்ருவாங்க
நீ இதுக்கு முன்னாடியே அந்த கிளாஸ் சேர்ந்திருக்கதான மேந்தி கிளாஸு
ஓ சேந்திருக்கே இந்த ஆறு கிளாஸ்ல ஓகே துக்கான கேட்குதான்
ஆ கேக்குது சொல்லு
இந்த ஆறி கிளாஸு ஃபிரியா இருக்கு ஃபிரியாசொல்லிக் குடுக்குறாங்க இத ஹலோ
ண்டு கேக்குது
இல்ல ஃபேன் ஆப் பண்ணிக்கிறே இப்ப கேக்குதா
ஆ ஆ ஓகே
அதுக் கிளாஸ்ல ஃபிரியா சொல்லிக் குடுக்குறாங்கன்தா சேந்தே அதுப்றோ கிளாஸ் அட்டன் பன்னதுக்கப்றோ சொல்றாங்க ரெண்டாயிர் ரூபா அனுப்பி விடுங்க நா என்ன அந்த ஆரி ஒர்கு இதல்லா இருக்குல்ல சின்ன சின்ன ஐ
எது ஆமா
தே இந்த கல்லு இது எல்லா அதுக்கு வந் ட்டு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூவா குடுக்கணுமாமா அதுக்கு அப்புறோ நா எதுக்குது இல்ல்ல லென்ட்டு சொல்லி லெஃப்ட் ஆயிட்டே
ம் நீ இதுக் முன்னாடி மெஹந்தி கிளாஸ் சேந்து எல்லா அதுலதா காசு கேட்டாங்களா
அதுல வன்ட்டு நம்ம அ மெஹந்தி போட்டு அவுங்களுக்கு அனுப்புனு அதுக்கு அப்புறோ ஒரு புக் க்கு மாரி நம்ம ஃபுல்லா பண்ணுவோ மில்ல அந்த மாரி பண்ணிட்டு வன்ட்டு அது கொரியர் போட்டு அவுங்களுக்கு பின்னி அமிச்சி அ கொரியர் பண்ணி அதுக்க அப்புறோ அப்பிடி பண்ணானா அவுங்க நமக்கு சர்ட்டிஃபிகேட் திருவாங்க
நீ சர்டிஃபிகேட் வாங்கி ட்டியா
ஐய்ய இல்ல நா அனுப்பேவுடல ஒரே ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணா அவ்ளவுதா
ம் ம் உருப்பிடியா இந்த மெஹந்தி கிளாஸ் வந்து அட்டன் பண்ணனு நெனச்சிருக்கே
ஓ என்ன சர்ட்டிஃபிகேட் வாங்க போறியா
ஆமா
இதுக்கே பாத்துக்கோ சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு ஆயிரரூவா அ அந்த மெஹந்தி அந்த புக்குக்கு எல்லாம் இண்டாயிரரூவா சேத்து வாங்கிருவாங்க பாரு
எதுக்கு காசு வாங்கறாங்க
சர்டிஃபிகேட்டுக்கு வாங்குவாங்க அதுக்கு அப்புறோ அவங்களாவே என்னது த சொல்லுவாங்க நா புக்கு தரோ அதுக்கப்புறோ மெஹந்தி தரோ இது வாங்கனாதா உங்களுக்கு கிளாஸ்ல அட்டன் பண்ண முடியு அப்பிடிங்குவாங்க
அப்பிடி கொஞ்சமாட வாங்கிருவாங்க காசு
ஆமா இந்த கிளாஸ்லயே அப்பிடிதா பண்ணாங்க அதிபர்கள
ம் அப்டி நீ எதா காஸ் குடுத்துருக்கியா
ஆஹ் அதனாலதா நா லெப்ட் ஆனே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூவா கேக்குறாங்க நா எங்க போவே
ம்
அப்புறோ
அப்புறோ நாங்க ஊட்டிக்கு போனப்போ நாங்க வந்து ரீல்ஸ் பண்ணோ பாத்தல்ல
ஓ பாத்தே பாத்தே
எப்பட்ருந்துச்சு
நல்லா இருந்துச்சு சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிச்சிது
அது பண்ணியே தா ஆகணும்னு சொல்லி எ காஸ் ஸ்ஸினு வற்புறுத்தி பண்ணவச்டா
ஓ உங்க அத்த உங்க அம்மால்லா
எல்லாரும் இருந்தாங்க எல்லாரு இருந்தாங்க எல்லா எங்கள பாத்து சிருச்சுட்டு இருந்தாங்க ஒன்ன மாரி
உ அப்றோ
அதுக்கப்புறோ அதுக்கப்புறோ இது மத்தவங்கல்லா வந்து இந்த கசின்ஸ் கூட வந்தவங்கல்லா‌ இந்த மாரி கையப்பிடிச் ச்சு சுத்துவாங்கள்ள அந்த மாரி எல்லா வீடியோ எடுத்து ருந்தாங்க நறையா பேரு அவங்கள எல்லா பாத்துட் டு அந்த மாரி எடுக்கலா இந்த மாரி எடுக்கலா எல்லா சொல்லிட்டு இருந்தோ ஆனா எடுக்கவே இல்ல
அது அப்படிதா
உ
எல்லா முன்னாடியே பிளான் போட்டு இந்த ரீல்ஸ் பண்லா அப்டி பண்லா இப்டி பண்லா ஆங்க சொல்லுவாங்க அங்க போனா ஒண்ணு பண்ண மாட்டாங்க நம்மளு அப்டித்தான
ஆமா எ கஸினடி நல்லா டான்ஸ் ஆட்லா பஸ்ஸுல அப்டி இப் அப்டின்னு சொல்லிபுட்டு பஸ்ல ஏறி உக்காந்தாச்சு அதுக்கப்புறோ அந்த புல பேசாம தூங்கிருச்ரி நா சொல்றே டி ஏந்ரி சுவாடி அப்புறமா தூங்குடி அப்புறமா தூங்குடின்னு சொன்னா பேசாம் தூங்கிருச்சு இல்ல எனக்கு தலைவலிக்குது அப்டி இப்டின்னு சொல்லி முட்டு தூங்கிட்டா
உ உ
இதே மாரிதா எல்லா பண்ணுவாங்க
அப்பரோ
சேர்டி நா வந்து அப்புறமா கூப்பிட்றே அப்புறமா கூப்பிட்றே சார்ஜ் இல்ல